கேக்குதா ஹலோ
சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி
ம் கேக்குதா உங்களுக்கு
கேக்குதுங்க தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்க தோழி சாப்ட்டாச்சிங்ளா தோழி
ஆ சாப்ட்டாச்சு
என்ன சமையல் இன்னைக்கி சாப்
எங்க வீட்ல இன்னைக்கி இட்லி புளிச்சக்கீர புளி கொழம்பு
ஓ
அப்றோ முட்டகோஸ் முட்டஹ வெண்டக்கா பொரியல்
என்ன தோழி அதிகமா சொல்லிட்டே இருக்கீங்க
வேலைக்கி ஆள் வந்தாங்க வீட்டுக்கு அதனால சமைக்கிறது கொஞ்ச கூட அதிகமாயிட்டு
ஓகே தோழி ஓகே தோழி
நாங்கங் அங்க சமைக்கிறதுக்கு நாங்களு இப்ப என்னனா வெஜ்ஜு தா அதிகமா சமப்ப
ஓகே தோழி
நிச்சயமா எனக்கு புடிக்கு அதிகமா நான்வெஜ் சண்டே மட்டு எடுப்போ இல்லன்னா எடையில
அல்ல நான்வெஜ் அது நல்லா செய்வீங்ளா
ரெண்டுமே செய்வே
ரெண்டுமே எல்லாமே நல்லா இருக்குங்ள தோழி
அங்ஙே எல்லாமே நல்லா செஞ்சுருவே சாப்பற்னோ இல்லையோ செய்யறத கரெக்டா செஞ்சிருவே
எல்லா வீட்ல இருக்குற பெண்களுக்கு அதேதா செஞ்சிடு வாங்க சாப்ட முடியாது டைமுக்கு சாப்ட முடியாது
ஆமா
ஓ செர் செரிமா நீங்க ச சாம்பார் எப்டி செய்வீங்க தோழி
சாம்பார் வந்து பருப்பு வேக தனியா போட்டுருவ பருப்புல வந்து வெங்காய தக்காளி பச்சை மெளகா கொஞ்சோ ஜீரகம் போட்டுருவ போட்டு அத குக்கர்ல வெச்சு ஒரு அஞ்சு விசில் விட்ருவே விட்டுட்டு இந்த பக்கோ வந்து காய்கறி வந்து என்னென்ன காய்கறி அப்புறமா அந்த காய்கறி எல்‌‌‍லா கட் பண்ணி அதுல கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊத்தி அத தனியா வேக வெப்போ காய்கறிய காய்கறிய வெந்ததுக்கு அப்பறோ பருப்பெடுத்து அதுல கொட்டிட்டு அ தேங்கா அரைச்சு ஊத்துவோ தேங்கா வந்து சோம்பு போட்டு அரைச்சு ஊத்துவோ
சம்பாருக்கு தேங்கா ஊத்துவீங்ளா தோழி
ஆ ஊத்துவோ நா ஊத்துவே ஆனா தண்ணியானா உ சாம்பார் ரொம்ப வந்து கெட்டியாவு வெக்க மாட்டோ ரொம்ப தண்ணியாவு இருக்காது மீடியமா இருக்கு இங்க எங்க ஊர் சைடு பாக்க போனா சாம்பார் தா ஸ்பெஷலே இங்குட்டு கீரை சாம்பார் தா எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு
சரி என்னாதே சம்பாருக்கு தேங்கா யூஸ் பண் ஓ சரிங்க தோழி ரொம்போ புதுமையா இருக்குது நீங்க சொ ஆ ஆ
வொரப்ப நெறையா அள்ளி போட்டு வெச்சிருவீங்க இல்லனா கூ கொற சாம்பார் மாரி எல்லாத்தியு இது போட்டு அதுலயே வச்சுருக்வீங்க கட சாம்பார் மாரி விடு நாங்க வந்து இதுலா வந்து காய்கறில வந்து கொஞ்சோண்டு மிளகா தூளு மல்லித்தூளு போட்டு வேக வெச்சு என்ன பண்ணுவோ இந்த பருப்ப அதுல கொட்டி அதுல தேங்கா கொஞ்சமா அரைச்சு ஊத்துவோ சோம்பு போட்டு பெருஞ்சீரக கெடக்குனா அத போட்டு அரைச்சி கொஞ்சமா ஊத்துவோ தேங்கா ஊத்திட்டு லாஸ்ட்டா வந்து கருவடக இருந்தா கருவடகொ தாளிச்சு கொட்டுவோ இல்லன்னா கடுகு சீரக இது கருவேப்பிள மூணயு தாளிச்சு அதுல கொட்டிர்ரத்
நாங்க இது வரைக்கு நாங்க சாம்பாருக்கு தேங்கா அரைச்சு ஊத்தி செஞ்சதே இல்ல
அதா அதா நீங்க பருப்பு நெறைய சேத்திருப்பீங்க அ செஞ்சு பாருங்க இந்த மாரி செஞ்சுப் பாருங்க சாம்பார் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க
சரிங் தோழி அது தேங்கா கடசியா ஆட் பண்ணுமா
அ கடசியா ஆட் பண்ணி ஒரு கொதியில எறக்கிடணு தேங்காவு மாங்காவு நாங்க வந்து கடசியா ஆட் பண்ணுவோ ஒட்டு மாங்காவா இருந்தா கரஞ்சிருமா அதுனால தேங்காவு மாங்காவு ஒரு ஆ லாஸ்ட்டா போடுவோ கொழம்பு எறக்க போற சமயத்துல போடுவோ எல்லா காயு இவுங்ளு
அத்தா இப்ப தேங்கா சொல்றீங்ள பால் மட்டு ஊத் தீங்களா தேங்கா பால் மட்டு வடிகட்
இல்ல தேங்கா அரச்சிதா ஊத்துவோ கொஞ்சமா தேங்கா அத கொழம்போட குவான்டிட்டிய பொருத்து கொஞ்சமா தேங்கா அரச்சு அ சோம்பு போட்டு அரச்சிப்போ பெரூஞ்சீரக ரெண்டு வெங்காயோ கூட சின்ன வெங்காயோ போட்டு கூட அடிச்சீ போடுவோ
ஓ சரிங் தோழி சரிங் தோழி அருமையா இருக்குது தோழி நீங்க சொல்றது
காய்கறி எதாவுது வித்யாசமா செய்விங்களா தோழி
காய்கறியா ஆ பொரியல் கூடப்பா ஏ எல்லா காய்கறியுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாரி செய்வே மாத்தி மாத்திதா செய்வே
ஓ
ஒரே மாரி செய்ய மாட்டே எல்லா காய்கறியுமே இன்னக்கி இப்டி செஞ்சன்னா மறுநாள் வேற வேற மாரி செய்வே அதே மாரி முருங்கக்கா முருங்கக்கா வந்து க்ரேவி மாரி வெப்பக்கா அது நல்லா இருக்கும்பாங்க எல்லாரு வெங்காயோ தக்காளி போட்டு அதுக்கு தேங்கா தா ஊத்துவே வெங்காயோ தக்காளி போட்டு வதக்கி வச்சுட்டு மிளகாத்தூள் முருங்கக்கா போட்டு நல்லா வேக வச்சு அதுலயு கொஞ்சோ தேங்கா போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு போட்டு பெரட்னாதா நல்லா இருக்கு அது
சரி புளி தண்ணி ஊத்த மாட்டீங்க
புளிதண்ணி ஊத்தமாட்ட
அ பொரியல் மாரியா இல்ல கிரே கொழம்பு கிரேவி மாரியா
அஹூ பொரியல் மாரி வச்சிருவ
சரி லாஸ்டா தேங்கா துருவி போடுவிங்ளா
ஆஹூ தேங்கா அரச்சிதா போடுவோ சோம்பு போட்டு அரச்சிதா போடுவோ... அரச்சிதா போடுவோ
அ எல்லா வித்தியாசமா இருக்குது தோழி நீங்க சொல்றது எல்லாமே
காய்கறியில்லா வந்து கொத்தரங்காவுக்கு புளி ஊத்துவோ அப்றோ வந்து இதுக்கு பாவக்காவுக்கு ஊத்துவோ புளி மத்தபடி எந்த காய்கறி சொல்லிட் இருந்தாங்க
அ கார கொலம்புலா செய்யவுடவு மாட்டங்களா தோழி
ஆ கார கொழம்பு ஊத்துவோ கார கொழம்பு ஊத்துவோ புளி கொழம்பு மீன் கொழம்பு எல்லா கொழம்புக்குமே ஊத்துவோ நா பொரியல்ல சொல்றே கொத்தரங்கா பாவக்கா புட்டுக்க செய்யுபோது மட்டுதா நாங்க புளி ஊத்துவோ
கொத்த வரங்காக்கு புளி ஊத்துவீங்களா நாங்க ஆ நாங்க அந்த மாரி செய்ய மாட்டேங்ளே ஜஸ்ட்டு கொ கொத்தவரங்க ம் சொல்லுங் நீங் சொல்லுங்க தோழி
கொத்தரங்க வந்து குட்டி குட்டியா ந கட் பண்ணிட்டு அத வந் தண்ணில விட்டு அவிச்சிருவோ அவிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு தண்ணிய எடுத்துட்டு என்ன பண்ணுவோ வெங்காயோ கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுல இந்த கொத்தரங்கா போட்டுட்டு சில வாட்டி என்ன பண்ணுவோ கடல நிலக்கடல இருக்மா
ஆமா
அது பச்ச கடலைய ஒடச்சு அதையுமே கொத்தரங்கால போட்டு வேக வச்சுருவோ
ஓ
அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கு அதே மாரி மாங்கா இருந்தா மாங்கா இருந்தா புளி ஊத் த மாட்டோ மாங்கா இருந்துச்சுன்னா மாங்காவு ஒரு பல்லு பல்லா ஒரு அர மாங்கா வெட்டி அதுல போட்டுபோ கொத்தரங்கால எல்லாத்தையுமே வேக வச்சு கடுகு போட்டு தாளிச்சு இந்த கொத்தரங்கா அதுல எடுத்து கொட்டிட்டு தேங்கா சு கொஞ்சமா அரச்சு போற்றது மாங்கா போடலனா புளி கொஞ்ச கரச்சு ஊத்துவோ கசப்பு இருக்காது அந்த கொத்தரங்கால
ஓ நாங்க வந்து அப்படியேதா தெயு வேக வச்சு எடுத்துட்டு
ம்
வெங்காயோ தக்காளில்லா போட்டு லாஸ்ட்டா அந்த காய் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டா வந்து ஆ நிலக்கடல வறுத்து அத தூள் பண்ணி பொடி பண்ணி போடும்
ஆ பொடி பண்ணி பொடி பண்ணி நாங்க வந்து அந்த நிலக்கடலையு ஒன்னாவே வேக வச்சிருவோ அது வந்து நம்ம சாப்புடும்போது கடிப்படும்போது நல்லா இருக்கு அவுச்சகல்ல சாப்பற மாரி இருக்கு
ஆமா ஆமா எல்லாமே புதுமையா இருக்குது நீங்க சொல்றது எல்லாமே நல்லாவு இருக்குன்னு நினைக்கிறே
சைடு அதா ஒவ்வொரு ஊர் சைடு சாப்பாடு ஒரு மாரி வித்தியாச
ஆமா ஆனா தேங்கா எல்லாத்துலயு அதிகமா நீங்க தேங்கா யூஸ் பண்ணுவீங்க
ஆ இங்க யூஸ் பண்ண மாட்டங்க
ஆனா அந்த அளவுக்கு அதிகமா தேங்கா யூஸ் பண்றது இல்ல அசைவத்து கூட யூஸ் பண்ணீவீங்களா தேங்
ஆ யூஸ் பண்ணுவோ ஆ யூஸ் பண் ம் யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோ தேங்
ஆனா தேங்கா கொஞ்சோ அதிகமா ஆட் பண்ணா கொழம்பு கொஞ்ச கூட வரு
ஆ கொழம்பு கூட வரு ரெண்டாவது வந்து காரொ எடுபடு நாங்க வந்து காரொ கம்மியா சாப்பிற்ற ஆளுங்க அ நாங்க வீட்லயே யாருமே காரொ உப்பு பொடி எல்லாமே கொஞ்ச கம்மியா தா சாப்டுவோ அதனால அதுக்கு தகுந்தாப்புல தேங்கா அதிகமா யூஸ் பண்ணிக்றே
சரிங் தோழி
அதே மாரி இன்னொண்ணு ஒண்ணு ஈஸியா சமையல் செய்யணுனா இன்னொரு ஐடியா ஒண்ணு இருக்கு டக்குன்னா அர்ஜென்ட்டுக்குனா அது நம்போ கீர ரசோ ஒன்னு வெப்போ முருங்க கீர இருக்குன்னா முருங்ககீர வச்சு அது என்ன பண்ணுவோ தேங்கா ரெண்டு சின்ன வெங்காயோ சோம்பு மல்லித்தூள் ரெ னா மல்லித்தூள் அத எடுத்து அத் எல்லா போட்டு மிக்சில ஒரு அடிதா அடிப்போ நல்லா அடிச்சுப்போ நைஸா அடிச்சுட்டு அதுல ஒரு தக்காளி மட்டு புழிஞ்சுவுட்டு கடுகு போட்டு தாளிச் சு இந்த அரைச்சோமா அத அப்படியே தண்ணிய கலந்து அத எடுத்து ஆ எண்ணெ சட்டியில ஊத்திடுவோ அது கொதிக்க போற நேர என்ன பண்ணனு முருங்கக்கீர நறையா உருவிட்டு வந்து அதுல போட்ருவோ போட்டு ஒடனே எற க்கி கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி பச்ச தண்ணி ஊத்திடுவோ அந்த முருங்ககீர கலர் மாறாம இருக்கறத்துக்கு இது மாரி வச்சு சாப் ட்டீங்கன்னா நல்லாருக்கு சூப்பு மாரி இருக்கு உங்களுக்கு ஈஸியாவு வேல முடிச்சிடும் டக்குனு வக்கிணுன்னா இத வக்கலா
ஓ அப்டிங்ளா
ரசத்துக் கூட நம்ப புளி ஊற வச்சி ம் அது பூண்டு மிளக்கு ரஸ் ஸோ வப்பீங்க இது முருங்க கீர ரஸோ டக்குனு பண்றன்னா இது மாரி பண்ணிக்கலா சூப் இந்த மாரி சாப்பாட்லயு ஊத்தி சாப்ட்டுக்கலா
ஒடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான் து முருங்கக்கீர ஆமா தோழி ஆமா தோழி
நம்ப உருவி பொறியல் பண்ணா அவ்ளோ நேர ஆகு இதன்னா ஒரு அஜஸ் ஒரு அஞ்சு கொத்து ஆறு கொத்து உருவிக்கணு ரசம் முடிஞ்சிடு அந்த ரசத்த அடுப்புல போட்டுட்டே இந்த கீரைய உருவி முடிச்சிட்லா
ஓ அப்டிங்ளா தோழி
ஆ என்ன உங்களுக்கு ஜஸ்ட்டு தேங்கா திருவி அரச்சுட்டீங்கன்னா வேல முடிச்சுட்டு
ஆ சரி சரிங்க தோழி ஒரு முற இது மாரி செஞ்சு
நாங்க நாங்க வாரத்துல ஒரு நாள் வச்சிருவோ டக்குனு எதாவது அர்ஜெண்டுக்கு பண்ணும்னா டக்குனு இததா பண்ணுவோ
நான்வெஜ் செய்யும் போது கூட செஞ்சுலால அத அசைவம் செய்யும் போது ரசம் மாரி செஞ்சுட்டா நல்லதுல்ல
ஆமா ஆமா
ஆ சரிங்க தோழி
ஆனா அசைவ செய்யும் போது செஞ்சோன்னா அசைவ வந்து சைடிஷா
வெரைட்டி சாத செய்றீங்கல்ல ஆ புளி சாத
அது மாரி
சாத ஆ அந்த மா அதெல்லா எப்டி செய்வீங்க
ஆ புளி சாதோ வந்து நா வந்து புளி ம் மசாலா வந்து பெ பெருங்காய அது பெருங்காயங்கிற ஆ வெந்தயம் கடுகு போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுப்போ பொடி பண்ணி ஒரு டப் காலையே இன்ஸ்டண்டா போட்டு வச்சுக்கிட்டன்னா எப்ப வேண்ணாலு எடுத்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலா
சரிங் தோழி வெந்தய கடுவுங்களா
ஆ வெந்தயம் கடுகு அது வந்து ரஸ் ஸோ நல்லா கொதிக்கும் போது லாஸ்ட்டா கொ போடணு போட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டோம்னா நல்லாருக்கு
வெல்லம் போடுவிங்களா தோழி
ஆ வெல்லம் லைட்டா போடுவோ அப்பதா அந்த புளிசாத நல்லாருக்கு
ஓ சரிங்க தோழி
லெமன் சாத்துக்கெல்லா எந்த பொடியு போட மாட்ட லெமன் சாதத்துக்கு கடுகு உளுந்து நெலக்கடல மூணு தாளிப்பூக்கு போட்டுட்டு கருவேப்பள்ள பச்ச மெளகா
ம்.
இது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வுட லைட்டா தண்ணி கலந்து ஊத்திடுவேன அதுவும் அடு.. ஆப் பண்ணிட்டுதா ஊத்துவே லெமன்லா அப்டியே போயிரு எவாப்ரேட். ஃப்ளேவர் இருக்காது
ஆ ஆமாமா அதா அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அத ஊத்திடுவீங்களா
ம் ம்
சரிங்க தோழி! சரி சரி நல்லா அருமையா சமை
சமைப்பே வீட்ல உள்ளவங்கல்லா சாப்டற அளவுக்கு சமை
இல்லல்ல சொல்லும் போதே தெரியுதுல்ல யாரு சமை.
இருப்பாங்! யார் சமைக்கறாங்க அந்த குறிப்பு குடுக்கும்போதே தெரிது நீங்க நல்லா சமைப்பீங்கன்றது!
ம் ம்